ஹலோ
நல்லாருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நா நல்லா இருக்கேங்க
ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போனே பண்றது இல்லங்க
வீட்டு்ல கொஞ்சம் வேலைங்களா அதனாலதங்க கூப்
ஆமாங்க நானு வி வீட்டசுத்தி மரங்கள் வச்சிருக்கீங்க உம் இப்பதா வேப்ப மரமு முருங்க மரமு வச்சிருக்கேங்க
சேரி சரிங்க நீங்க வேப்பம் வேப்பமரம் முருங்க மரோனு சொன்னோனே எங்க வீட்லயே இருக்குங்க இப்ப நா வேலையே செஞ்சுட்டுருக்கிறது வேப்பமரத்துனால தாங்க என்ன ஆச்சுங்கன்னா வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வேப்பமரம் இருக்குங்க அது நெறைய பயன் இருக்கு ங்க நா இல்லன்னு சொல்லல நெற அது புல்லா மரமே புல்லா பயன் உள்ளதுதா காத்துனால நல்லதுதா நடக்குது ஆனா குப்ப நெறைய பூரா இலைகள் புல்லா எங்க வாசல்லதாங்க விழுகுது ஓட்டு மேலதாங்க இப்ப ந இப்ப நேரம் நீங்க போன் பண்றக்கு முன்னாடி ஓட்டு மேலதாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கே என்னாச்சுன்னா ஒரு வாது முறிஞ்சு கீழ விழுந்திருச்சுங்க ஓட்டு மேல விழுந்திருச்சுங்க சிமெண்ட் சீட் பாத்ரூம் மேல அது ஒடைஞ்சிடுச்சு அது புல்லா எடுத்து போட்டுட்டு தா இப்ப மேல ஏறி எடுத்துவச்சுட்டு இருக்கேங்க அததா வேல செஞ்சுட்டிருக்கே அதா னா கூப்ட முடியல அது விழுந்து ரெண்டு நாள் ஆச்சு எடுத்துட்டு வந்து வேல செய்யணும் ரெண்டு நாள் ஆட்கள் சொல்லிருக்கிறோ பாத்ரூம் இந்த இது சீட்டு மாத்திருக்குங்க அந்த வேலதாங்க நடக்குது
ஆமாங்க இப்ப இது சித்திர மாசத்துல வேற பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துல வேப்பம் காய் பூ பூக்கும் பூ பூத்துட்டு காய் பரு அஹ் காய் பழம் பழுக்கறது இல்லங்க அந்த பழம் எல்லா நா போய் பொறுக்கிட்டு வருவேங்க பொறுக்கிட்டு வந்து அத தண்ணிக்குள்ள போட்டு நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறோ அந்த தோலெல்லா நல்லா ஒரு அஞ்சு ஆறு அலசு அலசிருவேங்க அலசிட்டு அத சாக்குல போட்டு வெயில்ல காய வச்சிருவேங்க காய வச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்க இந்த ரோட்டுங்கள்ல வந்து இது வாங்கறதுக்குனே ஆள் ளுங்க வருவாங்கங்க வண்டில அவங்கள்ட்ட ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா எரநூறு ரூபா போகுது அவங்க வந்து அந்த கொட்டைய வாங்கிட்டு போயி வேப்ப கொட்டைய வாங்கிட்டு போயி அவங்க வேப்பெண்ண தயாரிப்பாங்கங்க ஏன்னா வேப்ப இப்ப யாரு வேப் இது மாரி பொறுக்குறவங்கள்ட வாங்குனா வேப்பங் கொட்ட நெறைய சேரும் அவுங்க அதுல இருந்து ஆயில் தயாரிப்பாங்க உங்களுக்கு தெரியுங்களா நீங்க வித்திருக்கீங்களா
ஆஹ் எனக்கு தெரியுங்க நீங்க சொன்னது கரெக்ட்தா வேப்பகொட்டைய வந்து ஆஹ் பொறுக்கி கொடுத்தது சின்ன வயசுல வந்து நீங்க ஒரு ஒரு எங்க ஊரல படி கணக்குங்க ஒரு படிக்கு இவ்வள காசுன்னு சொல்லுவாங்க எப்ப அந்த சீசன் வரப்போ நீங்க சித்திர மாச சொன்னதுங்க அப்புறதா நீயாபக வந்துச்சு எனக்கு மா மாசம்லா ஞாபக இல்ல ஏன்னா சின்ன வயசுல பொறுக்குனதுதா அப்ப நானு பொறுக்கிருக்கே வேப்பகொட்டை நெறைய பொறுக்கிருக்கே வேப்பகொட்டை பொறுக்கி அது ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாரி தருவாங்க அந்த ஞாபம்ல இருக்கு வேப்பகொட்டைய வச்சு அந்த வேப்பண்ண தயாரிக்கிறாங்கள்ளங்க அந்த வேப் பெண்ண நீங்க சொன்னது கரெட்த வேப்பெண்ண நெறைய ஆயுர்வேதிக் இதுல வந்து உபயோகபடுத்துது அப்புற இந்த சின்ன சின்ன விலங்குகளுக்கெல்லா புண்ணு வந்துச்சுன்னா ஆடு மாடு நாய் அதுகளுகெல்லா புண்ணு வந்துச்சுன்னா அது வேப்ப எண்ணெ இதாங்க ஸ்ப்ரே மாரி அடிச்சுடுவாங்க மஞ்சளு வேப்ப ப எண்ணய்யு அது நல்ல ஒரு இ மருந்துங்க ஆஹ் எதிர்ப்பு சத்தி சீக்கிரமா உருவாக்கி இந்த புண்ண ஆத்தகூடிய தன்மை அதுக்கு இருக்குது அந்த வேப்பங்கொட்டைய புண்ணாக்காக்கிங்க நாங்க வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவோ வேப்பங்கொட்டை புண்ணாக்குதா வாங்குவோ எ துக்குனா பயிர்களே தாக்குற பூச்சிகளே அழிக்கிறதுக் அது சிறந்த இயற்கை உரங்க எந்த ஒரு செடி வைக்கிறக்கு முன்னாடியு வேப்பங்கொட்டையோட புண்ணாக்கு தாங்க போட்டு வைப்போ அப்பதான் வந்து செடி வந்து சீக்கிரமா பூச்சி உருவாகறதே தடுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கிய ங்க அந்த வேப்ப புண்ணாக்க அடிச்சுக்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க அந்த வேப்பங்கொட்டை புண்ணாக்குலதாங்க ரொம்ப எதிர்ப்பு சக்தி இருக்குது பூச்சிகள் அழிக்கிறக்கு
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதா அப்புற வேப்பங்குச்சில பல்லு விளக்குனோனு வச்சுக்கோங்களே பல்லு அவ்ளோ சுத்தமாஹு இன்னொன்னு வந்து பல்லுக்கு உறுதியும் கூடங்க வேப்பங்குச்சில நாங்க பல்லு விளக்குவோம் அப்புற பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மனுக் கு வந்து சாமி கும்புடுவோம் அந்த சாமி கும்புறதுல மாரியம்மனுக்கு சாமி கும்பிடும் போதோ இன்னொரு சாமி எதுக்கோ கும்பிடும் போது பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு கசப்பு அந்த கசப்புக்குங்கு போது வேப்பம் பூவ எலம் பூவா அந்த சின்ன கொழுந்துல இருக்க பூவா பறிச்சுட்டு வந்து அந்த வேப்ப ஒரு பூ ரசோ வச்சு குடிச்சோ அப்டின்னா அவ்ளோ உடம்புக்கு நல்லதுங்க அதே மாதிரி வெயில் காலத்துல வந்து நம்ம வேப்பமரத்துக்கு கீழே உட்காந்துருந்தோனா அந்த அந்த வேப்பமரத்துல இருந்து வர்ற காத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல கூலி ம் குளிர்ச்சியா இருக்கும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும் அதே மாதிரி அந்த காத்த சுவாசிக்கு போது அதுல இருக்க ம ச் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லா நம்மளுக்கு நெறைய எதிர்ப்பு சக்திய நம்ம உடம்புக்கு குடுக்கு அதனால வேப்பமர இருக்கறது அவ்ளோ நல்லதுங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெட் தான் நீங்க இந்த வேப்பங்குச்சியிலே பல் பல் விளக்கணுனு சொன்னீங்கள்லே அந்த வேப்பங்குச்சியில பல் விளக்குறது ரொம்ப ஒரு வாய் சுவாதாரந்தாங்க அது எப்டின்னா வேப்பங்குச்சி பற்கள் வந்து ஈருகளு ரொம்ப பலப்படுத்து துங்க பாக்டீரியாகளேளா அழிச்சுரு அப்புற வாய்லே புண்ணல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்குங்க அது சரியாயிருங்க அந்த மாரி வேப்ப குச் சி ரொம்ப நல்லது அப்புற நீங்க வேப்பம்பூ சொன்னீங்கல்ல வேப்பம்பூ வந்துங்க ஆ ஆ நீங்க வந்து ரச ரசம் வச்சு குடுப்பீங்க சொன்னீங்க ஆனா வேப்பம்பூ வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவ கட்டுப்படுத்து மா மாங்க இந்த வேப்ப பூவ சாப்ட்டா அது உங்களுக்கு தெரியுங்களா
ஆஹ் ஆமாங்க ஹம் வேப்ப வேப்ப தல இருக்கு இல்லங்க அதுலயே வந்து அந்த சிறு துளிர் விடுது இல்ல அந்த துளிர வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு மூணு மூணு இதலோ மூணு இலையோ நாலு இலையோ சாப்டோனா நீங்க சொல்ற மாரி வேப்ப பூவ்லையு கட்டுப்படுத்துது அந்த வேப்ப இலையிலயுமே கட்டுப்படுத்துதுங்க ஆஹ் அது வந்து ரத்தத்தோட அளவு கட்டுப்படுத்துது இன்னொன்னு வந்து கிருமி நாசினியாவு பயன்படுதுங்க அந்த வேப்பந்தல அந்த வேப்ப தலையவு கொஞ்ச மஞ்ச தூளு வந்து அரைச்சி அத வந்து ஒரு உருண்டையா காலேல வெறு வய்த்துல சாப்டோனா நம்ம கர்ப்ப பையில ஒருக்க கிருமிகளேல்லா போ ச் அஹ் கிளீன் பண்ணிருதுங்க அதுக்காகவும் அந்த இதை எடுத்துக்குவாங்க ஆமாங்க
செரி செரி அது எனக்கு வேப்ப பட்டைல சின்ன வயசா இருக்கு போது சின்ன சின்ன புண்ணல்லா வந்துச்சுன் எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாரி வேப்ப இலை அஹ் மஞ்சளு சின்ன வெங்காய மூணு அரைச்சு தேய்ச்சு வுடுவாங்க புண்ணெல்லா ஆரிரு இந்த இந்த சின்ன சின்ன அரிப்பு தோல் இதெல்லா வரும் மணங்க அப்ப வந்து அரிக்கு அதுகெல்லா வந்து எங்க பாட்டி வந்து இந்த வேப்பதலையே அது நீங்க சொன்ன மாரி கொழுந்து கொழுந்து தழைய அரச்சு மஞ்சளு சின்ன வெங்காய போட்டு அரச்சு வச்சுடுவாஙக அதுவு கொஞ்ச நாள் சரியாயுரு அதுதாங்க அதிகமா வந்து நம்மோ யூஸ் பண்ணிர்போ சின்ன வயசுல அப்பரந்தான் அது எங்க ஊர் எங்கு எங்க பாட்டி இன்னொரு பாட்டி என்ன பண்ணுவாங்கனா அம்மா வகையில பாட்டி அவுங்க வந்து அவகனுக்கு அடிக்ஒருக்க உடம்பு சரியல்லனு அவளுக்கே தோனுச்சுனா அவங்க அந்த வேப்ப கொழுந்து எடுத்துங்க அரைச் ச்சுங்க அதுக்குள்ள மஞ்சள் வெங்காயம் நம்ம பூசரமுல்லங்க அதே இதைய மோர்ல கலக்கி டெய்லி வெறு வயத்துல குடிப்பாங்க ஏழு நாள் குடிப்பாங்க குடிச்சா அவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லா சரியாயுரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாரி பண்ணுவாங்க ஆனா ரொம்ப கசக்கு ஆனா அதுல ரொம்ப சத்து இருக்கும் அந்த பாட்டி நூறு வயசு இருந்தாங்க அவுங்க அடிக்கொறுக்கா அததான் செய்வாங்க
அஹ் அது மட்டு இல்லங்க அப்புற பாத்தீங்ன்னா அந்த கால்ல சுளுக்கு வயித்துல இந்த குடல் ஏத்தோ விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லங்க அது வந்து குடல் வந்து மேல ஏறிருமாமா அந்த பெரியவங்க வந்து விளக்கெண்ணயோ ஏதோ ஒரு எண்ணெயை வச்சு வயிற ந ல்லா வந்து வலிச்சு உடுறாங்க வலிச்சு உட்டதுக்கு அப்புற அதுல கொ அந்த குடல் வந்து குடல்ல ஏதாவது இருக்கு ஏதாவது மாட்டிருக்கு அப்டினாலு அ அந்த வேப்பந்தலையு அந்த மஞ்சளையு போட்டு அரைச்சு ஒரு உருண்ட மாரி புடுச்சு அ குடுக்குறாங்க எதுக்குங்க பாட்டி அப்புடின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லம்மா கொடல் வந்து அந்தஇதுெல்லா எடுத்துரதுக்கு அந்த குடல்ல ஏதாவது சிக்கிருக்கு அந்த குடலுக்குள்ள ஏதாவது மாட்டிருக்கு இல்ல ஏதோ ஒண்ணு கெட்டதா இருக்கு அப்புடின்னா அதெல்லாம் வெளி ளியே வந்துருமா கழிவுகளோட வந்துரு அதுக்காக தா இது குடுக்கறதுன்னு சொல்லி அந்தஇதையு குடுத்தாங்கங்க எனக்கு அப்பத தெரியு இதெல்லா சரி பண்ணு வேப்பந்தலையில இவ்ளோ பயன் இருக்கு நான் அதுக்கு முன்னாடியல்லா வந்து வே ப் ச் வேப்ப மரந் தானே அதுல என்ன இருக்கு அப்டின்னு தா இருந்தே அதுக்கப்புற தா பாத்தா இவ்ளோ பயன்கள் இருக்குன்னு ஒவ்வொன்னு நம்ம நடைமுறை வாழ்க்கையில அத பயன்படுத்து போதுதா தெரியுது வேப்பமரத்துல இவ்ளோ பயன்கள் இருக்கான்னு அதே மாதிரி கு உடம்பு குளிர்ச் ச்சிக்கு அது ரொம்ப நல்லதுங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தா வேப்ப முர ஆக்சிஜன் நெறைய குடுக்குது மருத்துவ காற்று கிருமி எல்லா அழிச்சு இது நெறைய அழிக்குதுங்க மருத் த்து மு முறையிலயு கி கிருமிகளே புல்லா அந்த காத்துல வந்து கெட்ட கிருமிகலே அழிச்சிருவாமாங்க அந்த மாரி இருக்குது அப்புற மற்றபடி வந்து வேப்ப மரம் நெ நெறைய பயன் இருக்குங்க வேப்ப மரத்துல அது வீட்டுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப உறுதியான மரம் னால நீ வீட்டுக்கு தேவையான கதவு ஜன்னல்ல்லா எங்க வீட்ல ஃபுல்லாமே வந்து வேப்பமரத்துல தாங்க செஞ்சிருக்கோம் அவ்ளோ நல்லா இருக்கு எல்லாமே ஸ்டராங்கா இருக்கு அது உளுத்து போகும்ன்னு சொல்லுவாங்கள்ள அந்த மாரி உளுத்து போவாது ஃபுல்லா ஜன்னலு அ கதவு இதெல்லாமே வேப்பம் மரத்ததான் செஞ்சிருக்கோம் அப்பறம் நாங்க ஒரு இதுக்கு கூட சோபா அந்த மாரி கூட வேப்பம் மர ப்ரா செஞ்சிருக்கங்க நா எங் டேபிள் ஒன்னு செஞ்சிருக்கோ நா சின்ன வயசா இருக்கும்போதே எங்க பாட்டி தாத்தா செஞ்சது இன்னு அந்த டேபிள் இருக்குதுங்க ஆனா எதுவுமே ஆகல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க அவ்ளோ சூ சூப்பரா இருக்குங்க வேப்பமரோ நம்மளுக்கு பல வகையில பயன்படுதுலங்க அத காத்து மருத் த்துவ குணோ எலைகள் அப்புறோ அம்ம வந்தாலு வேப்பந்தழய அரைச்சு போடுவாங்க அது கட்டி வெச்சு அ வீட்டுக்கு முன்னாடி கட்டி வைப்பாங்க அப்புற வேப்பந்தலையிலயே காத்து வீசுவாங்க அந்த வேப்பந்தலையில வர காத்துனால அந்த அம்மையினால வர பாதிப்பு கொறையுன் சொல்லி அப்டி அதுவு செய்வாங்க அதெல்லா பழைய காலத்துல இருந்து இவ்ளோ நாகரிகம் வந்தாலு இன்னு அந்த நடைமுறைக்கு இருக்குதுலங்க அதான்ங்க வேப்பந்தலையோட இது பலனு
ஆமாங்க அப்புறோ அந்த வேப்பந்தலைய எல்லா வந்து பாத்தீங்கன்னா வயக் காட்டுல வந்து இந்த ஒழவு ஓட்டுறாங்கல்லங்க அதுல நீர் பாச் அஹ் நீர் ஓடி ஓட்டிட்டு அந்த அந்த இதுல எதுவு பயிர் பண்றதுக்கு முன்னாடி இந்த தல வேப்பந்தலையயு வேப்பந் ல அதோட சேந்து வேற மரங்களோட இதையு வெட்டி அந்த மரங்கள் இத மட்டு வெட்டி வயல்ல போட்டு மிதிப்பாங்கங்க உங்களுக்கு தெரியுங்களா சேரிங்க அத பத்தி அத பத்தி பேசினா பேசிட்டே இருப்போ செரிங்க செரி நா வைக்கிறேங்க
ஆஹ் செரிங்க
கட்ட கால் கட்ட